ஹலோ ஆமா வணக்கம் சொன்னது இப்ப போன பதிவுல நம்ம ஃபுட் பாய்சன பத்தி பேசிட்டு இருந்தோம் அதுதா எதுன்னு ஒத்துக்கல ஏன்னா நா அப்பவே சொன்னே என்னோட கணவரிட அவ என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு எட்டு மணி
ஆஹ ஆஹ
இங்க வந்து மாவு வந்து இட்லிக்கு மாவு அரைக்கல நூடுல்ஸ் தா இருக்கு எல்லாருக்கும் நூடுல்ஸ் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்
ஹ
என் கணவர் வந்து சும்மா வந்திருக்கலாம் அவங்க சும்மா வராம ஒரு ஆம் பிளேட்டும் கொஞ்சம் சிக்கன் சிஸ்டீ ஃபைவ்யும் வாங்கிட்டு வந்துட்டாங்க
ஹா ஹ
அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாருமே சாப்பிட்டோம் ஆனா யாருக்குமே ஒண்ணும் செய்யல அந்த ஆம்லெடங்கிறது இது வந்து நா மட்டும் தா சாப்பிட்டேன் என் குழந்தையும் சாப்பிடல என் கணவரும் சாப்பிடல நா மட்டும் தா சாப்பிட்டேன் அஹ் ஒரு மாதிரி வாசனையா இருக்கே சரியில்லையே எப்போதும் சாப்பிடுற மாதிரி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் சாப்பிட்டேன் அப்புறம் நான் அந்த ஸ்மெல் வந்ததுனால என்னோட குழந்தைக்கு நான் அதை குடுக்கல வேண்டாம் சரியில்ல அப்படின்ட்டு ஆமா அஹ யோசிச்சுக்கிட்டே நான் அவங்களுக்கு கொடுக்கல நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் அதான் நீ இல்ல இந்த ஒரு பால்கோவா செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா அது இது வந்து ரொம்பெல்லாம் சாப்பிடல ஒரு சின்னோண்டு துண்டுதான் எடுத்து சாப்பிட்டேன்
ம்ம்ம்ம்
ரொம்ப
அப்ப எனக்கு எனக்கு நா பாக்குற போது என்ன தெரியுதுன்னா அப்ப முட்டையிலேருந்து ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாமா அப்டினு தோணுது இப்ப ம்
இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா சிக்கன்ல இருந்து சாப்புட்டு பாய்சன் ஆனுச்சா இல்ல இந்த முட்டையில இருந்து சாப் சாப்ட் ட்டு பாய்சன் ஆனுச்சா இல்ல இந்த ஸ்வீட்ல இருந்து சாப் ட்டு பாய்சன் ஆனுச்சானு தெரியல ஆனா எனக்கு பாய்சன் ஆயிட்டு
அது சரியயி சரியயிடு அத பத்தி ஒன்னு ஃபில் பண்ண வேண்டில்ல ம் இருந்தாலு நம்ம வந்து து ராத்திரிலயே டாக்டரு சொல்றாங்க மு ஆம்லெட் ஆஃப்பாயில் ராத்திரில சாப்பிட கூடாதுங்றாங்க அவிச்ச முட்ட சாப்ட சொல்றாங்க ம் ஏன்னா அதுல கிருமிகள் கொஞ்சோ அதிகமா இருக்குமா முட்டையிலயே அத வந்து அரை வெக்காடு தா இப்ப ஆம்லெட் ட்டு ஆஃப்பாயில்ல அர வேக்காடுதா சரியா வேகாது, ம் ஆம்லெட்லயே கொஞ்சோ நல்லா தோசை மாரி எல்லா எ கணமா இல்லாம அந்த மாரி போட்டு சாப்ட்டா கூட ஒத்து ஒத்துக்கு சில பேரு கணமா போட்டு சாப்டுவாங்க அடை மாரி சாப்டுவாங்க அது உள்ளுக்குள்ள சரியா வேகாது அதனால தொற்று கிருமிகள் அ சில பேருக்கு ஓவாம்மை ஏற்படும் அப்டின்னு டாக்டரே சொல்றாங்க ம் அவிச்ச முட்ட சாப்புட சொல்றாங்க அதுல வந்து கெடுதல் இல்ல அதுல உள்ள கிருமிகள் நமக்கு எந்த பாதிப்பு இல்ல ஆனா இப்ப ஆம்ப்லேட்மே ஆப்பாயிலியு அந்த கிருமிகள் இருப்பு சரியா வேகாத போது சில பேருக்கு ஒத் தீராது அப்டிங்குறாங்க உம் உம் ம்
ம் ப்ப பாத்தோ என்னன்னே தெரியில ஏன்னா இங்க மத்தவ்ங்க எல்லாருக்குமே மத்த எல்லாரு குமே ஒன்னு செய்ல எனக்குலா செய்யுதுங்கமோது மத் ப்ப சாப்புடாதவ்ங்க எதோ ஒரு விஷ் விசியத்ததா நா சாப்ட்டுருக்கே
ஆமாம்மாம்மாம்மா உம்ம்
கண்டுபிடிக்கணு ஒடம்பூ எனக்கு ரொம்ப முட் முடியில அ மதியத் அதுல இருந்து ஒரு மாதிரி காலேல எழுந்துருச்சு ஏ எப் போதும் கொஞ்ச லேட்டா தா எழுந்திருப்ப இன்னைக்கு கொஞ்ச சீக்கிரமாவே எழுந்திருச்
உம்
ஆஹ் சீக்கிரமாவே எழுந்திருச்சுட்டு பல்லலா வெலகிட்டு எழுந்துர் எதோ ஒரு டீ போட்டு குடுத்தாங்க
ஆஹ்
டீய குடிச்சதுக்கப்றோ வயிறு வலிங்கிறது ரொம்ப அதிகமாய்ட்டு என்னனே தெரில இது
உம் பையி ஒடம்புல ஓ ஒரு சாதா சாதா சா சரா சரி மனிதனுக்கு வந்து வய்த்து போக்கு போறது மாசத்துக்கு ஒரு தடோ மூண் நாலு தடவ போறது நல்லது ஒடம்புல உள்ள சித்த ஆழ்கிழுக்கு எல்லாமே வெளியாக்கிறு அதுக்கு முன்ன பேதி மாத்துரனே ஒ ங்க காலத்துலேல வாங்கி கடேல வாங்கி சாப்டுவாங்க பேதி வரணும்ங்கிறதுகாகவே சாப்புடுவாங்க இப்ப யாரியு சாப்புடுறதுல்ல இப்ப காலோ எல்லா மாறி போச்சு வெத்தலேல வச்சு ஆஹ் சாப்டுவாங்க இப்போ அது வர்ரு நல்லதுதா இருந்தாலு நம்போ வந்து ஒரு நா பனியென்னுவாயேல் கிற்துனால நமுக்கு வந்து அது சாத்தியப்படற்துக்கு வாய்ப்பு இல்ல ஆஹ் பாதி ஒம்ப அடிக்கடி நம்போ ஒ பாத்ரூம் போய் பும் முடியாது அது செரமொந்தா அது உம்அது எதோ மாத்திர உட்கொண்டீர்களா ஆஹ்
காலேல இருந்து எனக்கு வயிர் எல்லா கடுக்க ஆரமிச்சிர்து அதோட வந்துட்ட அலுவலகத்லியு ரொம்ப நேரோ உக்கார முடியல என்னால ஒரு மயக்கமாவே இருந்துச்சு
அது சூடு வேற எடேல கொஞ்சு நாளு இவுள நாளா வெப்பத்துல இப்போ ரெண்டு நாளா நேத்தி இன்னைக்கு லேசா மழ பெய்து அது வந்து ஒடம்புடைய சூட்ட இழு மூட்ரூகோ வய வய வ வயுறு மீசானர் தடுக்கிற மாரி இருக்கு உம்
அதா சரின் சொல்லிட்டு மதிய சரி சாப்புட்ற வீட்டுக்கு வருமோது பாத்துட் நா அப்டின்ட்டு நா அப்போ வீ ச் வந்துட்ட வீட்டுக்கு வந்து உள்ளார நொழையிர ரொம்ப வயிறு வல் ம் தாங்கல செரின்ட்டு அப்புறமா பாத்துரூம்லா போயிட் ட்டு வந்த
அஹ்
அப்பயே வயிறெல்லா அப்டியே சுருக்கு சுருக்குன் குத்த ஆரமிச்சிது
ஆஹ் எண்ண வக்கே கூடோ வச்சுக்கல்லாம் அ தொப்புல் பகுதில எண்ண நல்லெண்ண தேங்கண்ண எதாவுது அவுங்களுக்கு என்ன எண்ண புடிக்
இல்ல இப்ப என்னனா நல்லா வெயில் அடிச்சிட்டு திடீர்னு மழ பெஞ்சோன்ன ஒடம்புக்கு அது
ஆமா ஆமா ஆமா ஆமா அதான்தா அந்த அதுதா சொல்ற அந்த அந்த சூடுதா சொல்ற உம்
அப்டின் தா எனக்கு தோணுது
ஆஹ் அது அது இருக்கற்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாரி என்னாஸ் செல பேருக்கு அந்த சூட்டு எழுப்பி உட்டு அப்டி சொல்வாங்க பா பபோ வெயில் காலத்தில நம்ம ஒடம்பு ஒரு நார்மு நாள சூடு இருந்துகிட்டே இருக்கு திடீர்னு நம்பு ஒடம்பு குளிர்ச்சி ஆணுச்சின்னா ஒரு மாரியாவோ பண்ணு அஹ் எதோ ஒன்னு பண்ற மாரியே இருக்கு அஹ் நெக் து நல்லா குளிர்ச்சியா இருந்துச்சு இப்ப இன்னைக்கு நாள மழ பெய்து ஆஹ் இப்ப தூக்கோ ராத்திரிக நல்லா வரு அப்போ நம்போ கால சூழ்நலை நம்பு ஒடம்பு வேற மாரியே அப்டியே மாறுது உம் அது அது கூட ஒரு கார்ணோ கூட இருக்கலா உம்
ம் அதாம் செரி ஒடம்பு முடிலன் இனிமே ஆபீஸ் போறது சரி வராது இன்னா ரொம்போ முடியாம இருக்கு முடியாது இதோட ஆபிஸ்லிந்து நம்ப வேல பாக்க முடியாது
ஆமா ஆமா ஆமா ஆமா
அதா லீவு சொல்லிட்ட நாளைக் கு ஒர் நாள் லீவு
சேரி சேரிச்
ஓ கொஞ்ச நல்லா நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியா இருக்குன் நெனைக்கிற
ஆஹ்
பாப்போ எந்த அளவுக்கு இருக்கு என்னன் தெர்ல சொந்த ஊருக்கு போலான்னு ஒரு ஐடியா இருக் கு
ஆஹ் பகல்ல கூட நம்ப பா நம்பா அழயி அழையிறோ எங்யு போறோ வர்றோ அத உட செமிக்கிறோ ராத்திர்ல நம்ம சாப்ட்டுட்டு படுக்கற்தனால ஒரு அதிகமான சாப்பாடுகளு கொஞ்சோ அவாய்ட் பண்ணிரணு அதிகமா செமிக்காத சாப்பாடுகள்லா உம் உம்
கண்டிப்பா
அந்த மாரி இருந்துதுனா கொஞ்சு நல்லா
நானே வந்து சாப்பாட்டையே கொறச்சிட்டு டயட்ல இருக்கலாமா அப்டின் பாக்கறேன்
அல்ல அது மா ரிலாம் முடியாது வேணா அளவ வேன கொறச்சிக்கலா
அதுதா ஒரே இத ஒரேடியா நம்ம டயட்ல இல்லாம கொஞ்ச கொஞ்சமா கொறைக்கிறது
அந்த மாரி கொறைக்கலா ஒரு ரெண்டிட் இட்லி ரெண்டு இட்லிதா ரெண்டு இட்லி ஒரு சப்பாத்தி இல்ல ரெண்டு சப்பாத்தி ஒரு ரெண்டு இட் இட்லி அவ்ளோதா ஆ கலைய காலையில சில பேரு ரெண்டு அவுச்ச முட்டதா சாப்புட்றாங்க அவுச்ச முட்ட ஒரு ஒரு ரெண்டு வாழப்பழம் இல்லனா ஒரு வாழப்பழம் அதுதா சாப்பாடே அப்புற மதிய சாப்பாடு ஒரு கைப்பிடி அளவுக்குதா சாப்பாடு அந்த மாரில்லா சாப்புட சொல்றாங்க ஆ டயட் பேலன்ஸ் ஆ டயட்டா இருக்கணும் ஆனா பேலன்ஸ் பண்ணணும் ரொம்ப பேலன்ஸு ரொம்ப டயட்டா இருந்தீங்கன்னா வயிறு புண்ணா ஆயிடும் மறுபடி வயிறு வலி க்க ஆரம்பிச்சிரு உம் உம் உம் ஒரளவுக் கொறச்சிக்கலா அளவு கொறச்சிக்கலா
பாப்போ முயற்சி பண்ணுவோ ஏன்னா உடல் எடை வேற கூடிட்டே இருக்
ஆமா இப்ப எனக்கும் ஒடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போகும் போதுதா எல்லா நம்ப எல்லா சரியான பாட கத்துக்க ஆ கத்துக்கற அவுங்களே எல்லா நம்பள அந்த ஓ டயட்ல ரெண்டு மாசம் நம்ப ஆஸ்பத்திரில இருக்கிறோம்னா அதுலேயே அவுங்க ஒடம்ப எல்லா கண்ட்ரோல்க்கு கொண்டு வந்துருவாங்க எல்லாமே கண்ட்ரோல்க்கு கொண்டு வந்துருவாங்க உம் ரெண்டு இட் இட்லினா ரெண்டு இட்லி மட்டுந்தா இருக்கு ஒரு சப்பாத்தி இருக்கும் ரெண்டு இட்லி இருக்கும் இல்ல ரெண்டு இடியாப்போற இருக்கும் அவ்ளோதா அதா சாப்பாடு கொஞ்சோண்டு சாம்பார் உம் வேற எக்ஸ்ட்டாலா கெடையாது உப்பும் கெடையாது உப் பும் சாப்டக் கூடாதுனுங்கிறானுவோ உப்பு அர உப்புதா இருக்கும் இது ரெண்டு வி
ஆமா ஆமா நீங்க சொல்றது போல சாப்ட்டா அவுங்க குடுக்குற சாப்பாட்லயே வந்து நோய்கள்லா குணமாயிடும் போல
கொணமாயிட்டு எனக்கு பிரஷரே கொறஞ்சிடுச்சு எனக்கு வந்து கடைசி நேரத்தில் லோ பிரஷர் ஆயிட்டு ம் கடைசி கட்டத்துல லோ பிரஷர் வந்துட்டு எனக்கு அவுங்க குடுக்கற ம மருந்து மாத்திரைகள நா சாப்புடும் போதே எனக்கு எல்லாம் கண்ட்ரோல் வந்துட்டு இனிமே நீங்க மாத்திரை எடுத் துக்க வேண்டா அப்டின்ட்டாங்க பிரஷருக்கு மாத்திர எடுத் தேவ இல்ல உங்களுக்கு ஆ நார்மலுக்கு வந்துட்டு அப்டின்ட்டாங்க உம் உம் அது அது ஒரு நாப்பது நாளு பேருக்குதா அத அந்த இது சொல்றாங்க அதுவரைக்கு அந்த கண்ட்ரோல்லதா அந்த மாத்திர சாப்டுட்டு இருந்தோம் உம் உம் பிரஷர கூட்றதுக்கு மெய்னா வந்து உப்புதா உப்புதா காரணங்கறாங்க உம் அதுதா பிரஷர வந்து நமக்கு ஏத்தறது அப்டின்னு
உப்பு நம்ப அர
பார்த்தோ டயட் ஆமா கொஞ்ச டயட் பேலன்ஸ் பண்ணுங்க போதும் இனிப்புகள் அதிகம் சாப்புடக் கூடாதுங்கறாய்ங்க உம்
அப்போ நம்ம நாக்கு வந்து இனிப்பதான தேடுது
ஆமா அதுக்கு சுவையா அடிமை ஆயிட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உம்
ம எத சாப்ட்டாலு நம்ம வந்து அந்த ஃபினிஷிங் டச்சுக்கு ஒரு இனிப்ப தேட வேண்டியதா இருக்கு இனிப்பு சாப்ட்டாதா அவ்ங்க சாப்பாடே நிறைவு பெறுது
ம் நீ இனிப்பு சாப்புட்றத் நல்லது இனிப் ப்போ சாப்புடும்போ சாப்ட்ட பிறகு கொஞ்சோண்டு இனிப்பு சாப்ட்டீங்கன்னா செமிக்கு நல்லா வாயில எச்சு உரும் எந்தளவுக்கு நாக்குல எச்ச ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு செமி செமிக்கிற தன்மை இருக்கும் அ அதுக்குதா சில பேர் நாக் ட்ட பாப்பாங்க டாக்ட்ரு வந்து மெயினா நாக்க தா பாப்பாங்க உடலுடைய ம் பகுதியில எந்த பகுதி பா வீணா போயிருந்தாலும் நா பாக்குற மொதல்ல பாக்குறது கண்ணியு நாக்கையு தா பாப்பாங்க அ அதுலே உங்குளுக்கு தெரிஞ்சிரு நம்ப உடல் எந்த அளவுக்கு இருக்கு அப்புடின்னு ம் அதனால அது ஜீனு சேர் நல்லது அடுத் நல்லது நல்லது